அ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது என்ன எப்டிருக்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே ஒங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் நல்லாருக்காங்க பாப்பா எப்டிருக்கா
ம் அவுங்க ரவுண்ட் போயிட்டாங்க அவுங்க டாடியோட
சேரிங்க தம்பி
அப்புறோ செடிக் ஆமா ஈவ்னிங் டாடி டைம்
ம் சேரி சேரி சேர் நம்ம அப்பதா ஃப்ரீயா இருக்கலா கொஞ்சமாச்சு
ஆமா
ம் சேரி ரோகிணி அப்றோ அங்க என்ன சாப்பாடு
சாப்பாடு சிக்கன் ஃப்ரை சிக்கன் கொழம்பு முட்டக்கோஸ் பொரியல்
ஆ சேரி சேரி
ஒன்போதரைக்கு ஆரம்பிச்சே
ஆ
பன்னெண்ட்ரைக்குதா முடிஞ்சிச்சு
அப்டியா ஆ வெள்ளிக்கெழம எப்பயுமே ரொம்ப டைம் ஆகு
அ அ ம்
சேரி அப்புறோ காலேஜுனா முடிச்சிடியா
என்னரிசி
காலேஜ்ன முடிச்சிட்யா
சாச்சு ஆ முடிச்சாச்சு முடிச்சாச்சு இந்த வருஷத்தோடா முடியுது
சேரி சேரி ம்
ஒங்களுக்கு ஸ்டடிலா எப்டி போவுது
ஓ போய்கிட்டுருக்கு கரஸ்ல தா போட்ருக்கே எக்ஸாம் எழுத போணு
அப்புடியா
ம் ம் ம் நா ஆனா ஃபைவ்
ஆ சேர் சேர் ஈசியா இரு க்கா கஷ்டமா இருக்கா
கரஸ்னால கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு
ம் ஆமா இங்கன்னா நடத்துவாங்க
ஆமா ஆமா
புரியு
இத ஆன்லைன்லயே கத்துக்கணுமா அதா கொஞ்ச கஷ்
ஆமா ஆமா ம்
அங்க காலேஜ்லனா அசைன்மெண்ட்னா நாங்க வந்து எழுதி போஸ்ட்ல அனுப்பிடுவோ எக்ஸாமியா அசைமெண்ட் இதெல்லா
அப்புடியா கொரியர்ல அனுப்பிருவீங்களா அப்ப எக்ஸாம்லா வீட்டு்ல வீட்டுல இருந்து எழுவீங்களா இல்ல காலேஜ்ல போடுவாங்களா
சம்டைம்ஸ் வீட்ல இருந்து எழுதுவோம் சம்டைம்ஸ் காலேஜ் சென்ட்டர் போடுவாங்கல்ல அங்க போயிட்டு எழுதுவோ
ம் சேர் சேர்
உங்களுக்கு ஏத்தன செமஸ்டர் ஒரு வருஷத்துக்கு
எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செமஸ்டர்
ம்
மூணு வருஷத்துக்கு ஆறு செம்
ஆ சேரி சேரி பீஸ்லா எவ்ளோ
பீஸ்ஸு அது வரும் வருஷத்துக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வரு வேன் பீசு எல்லாம் சேர்த்து
ஆ வேன்லயே போயிட்டு வேன்ல சாப்பாடுனா கட்டி கொண்டு போய்டுதோ
செமஸ்டர் பீசே ஆ பன்னெண்டு ரூபா பத்து ரூபா தான் வாங்குவாங்க வேன் பீஸ்ஸு பதினஞ்சு ரூபா வந்துரும் ஒரு செம்முக்கு
ஆ ஆ அ திரும்ப அப்போ எப்டி வருவோ
ஆமா வேன் பீஸ் தான் அங்க செமஸ்டர் ஒரு செம்மோட கூட வாங்குவாங்க
ஆ சேர் அந்த நீ உன் கூட படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆய்டுச்சா
ஆ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆய்டுச்சு பூஜான்ற பொண்ணுக்கு மட்டும் ஆகல
ஆ இந்த உங்க வீட்டு பக் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வரா முஸ்லிம் பொண்ணுன்னு கூட சொன்னீயே அவளுக்கு கல்யாணம் ஆய்டுச்சா
குழந்த பொறந்துருச்சு அவுங்களுக்கு
அப்டியா
ம் கேல் பேபி இருக்கு அப்பதான் ஒரு எட் எட்டு மாசோ இருக்கும்னு நினைக்கறே எட்டு மாசோ ஒம்பது மாசோ இருக்கும் பேபி பிறந்து
ஆ போய் பாத்தியா
இல்ல போய் பாக்கல பக்கோ இல்ல கொஞ்சம் தூரம்
அதுனாலையா சேர் சேர்
ஆனா ரோட்ல ஒரு தடவ மீட் பண்ணிக்கிட்டோம் ரோட்ல பேசிக்கிறது ஆமா பார்த்தா
அவங்க அவங்க வராங்னா தொழுகைக்குன்னா அவுங்க வரமாட்டாங்க பள்ளிவாசலுக்கு
ஆஹா அவுங்க அவுக ஏரியால உள்ள பள்ளியாசலுக்கு போய்ருவாங்க நம்ம பெரிய பள்ளியாசலுக்கு போய்றது
சேரி தோழி அப்பறம் உங்க ஊர்ல மழன்னா பேஞ்ச்சா
ஆ இல்ல அங்க பேஞ்சது சொன்ன நேத்து
ஆமா ஆமா இங்க நேத்து பேஞ்ச்சு இன்னிக்கி செம வெயிலு சரியான தண்ணி தாகமா எடுக்குது எவ்ளோ தண்ணி குடிச்சாலும் அடங்கவே மாட்டிங்குது தண்ணி தாகம்
ஆமா இன்னிக்கி ஒரு மாரிதான் இருந்துச்சு
ஆம்மா ம் அப்ற அங்க மெர்னா பீச்ல
ம்
போட்டோஷூட் பண்ற மாரி நெறைய இதெல்லா போட்ருக்காங்க
ஆமா ஆமா பாத்தேன் ரீல்ஸ்ல
ஆமா
போய் நீயும் உங்க அண்ணனு சீ எங்க அண்ணனும் போட்டோ ஷூட் பண்ண வேண்டியதானே
நா போயிட் தா வந்த போன ஆமா போயிட் தா வந்தோ அவங்க பெர்த்டே அப்ப போன வர்ஷம்
அப்பிடியா சேர் சேர்
ஆனா இந்த தடவதா சேரி அங்கன்னா போ கூடாது வேற எங்கேயாச்சு போலா
பக்கத்திலேயே இருந்துகிட்டு நீங்களே வருஷத்துக்கு ஒருக்காதா போறீங்க அ
ஆமா வேற என்ன செய் இல்ல அப்ப இப்ப கூட போனோ பெருநாளுக்கு கூட போயிட்டு தா வந்தோ
அப்படியா ஹாஃப்னவர் கூட ஆகாது இல்ல போக
ஆமா
அ அப்புறோ என்ன போயிட்டு வரவேண்டியதானே அடிக்கடி
போயிட் தா வர்லா எங்கப் வரணுமில்ல வீட்ல இருந்து நம்ம மட்டு எப்டி போ முடியு ம் ம் இல்ல எந்திரிச்சிட்டாரு இவர் எந்திரிச்சு வந்துட்டாரு
அவனா எந்திரிச்சு வந்துருவா
ஆமா இந்தா எந்திரிச்சு வந்து நிண்டுகிடுகிடந்தாரு இந்த தூக்கி வச்சிருக்கே வாழபழத்த குடுத்து தித்தி விடனு
ம் என்ன சாதா வாழப்பழம் தா குடுப்பீங்ளா
இல்ல ஏலக்கின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா கூட இருக்குல்ல
அ அ ஆமா ஆமா
அந்த வாழபழந்தா குடுக்கறது
பால ஊத்தி குடுத்துர வேண்டியதான
என்னது பால ஊத்தியா பால அத்தா நைட்டு மட்டுந்தா பால் அவர்க்கு
ம்
ஆமா
ஒன் நிமிட் இருங்க
ஆ
ஹலோ கேக்குதா இல்ல ஹலோ ஹலோ ஹலோ
ஆ தா ஓன் நிம்ஷோ ம் ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது அரசு
ம் ம்
என்ன பண்றீங்க வேலயா இருக்கீங்ளா
ஆமா இந்தா டீ போட்டாச்சி இந்தா ஊத்தி குடுத்துட் டு இவருக்கு வாழைப்பழத்த தீத்தி உடணு மிஷின் போடணு ஆமா ஆமா
ம் ம் ங்க
உம்
ஒரு இல முடிக்க மாட்டாங்ளா
என்னது
வெளியெல்லாம் டீ குடிக்க மாட்டாங்களா
ஆ ஆ இல்லல் வீட்ல வெளில எப்பயாச்சும் போனா குடிப்பாங்க அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட போனா குடிப்பாங்க
இவங்கெல்லாம் தூங்கி எந்திருச்சோன்னே பல்ல வெளக்கிட்டு கால் மூஞ்சிய கழுவிட்டு வெளிய போறவுகதான் வெளிய தான் டீ குடிப்பாங்க
சேர் சேர் என்ன
வீட்ல குடிக்கறதே இல்ல இப்பலாம் ஆமா காலையிலயும் ஏன்னா எனக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிருவாக அதனால வெளியவே குடிச்சு
அ இருந்தாலும் உங்க மாமி டீ போட்டு வெச்சிருவாங்கல்ல
ஆ ஆ காலையில இல்ல அது சாய்ங்காலோம்
ம் சேரி சேரி ம் ம் ஒக்கே வேற இந்தா அவ்வளோதா டீ போட்டாச்சு
ம் ம்
நீ வேற பாக்கனும் அதேதான் வேர்த்து ஊத் த்துல கிச்சன்ல நிக்கவே முடியல ஆமா ஆமால எந்திருச்சு தூக்கி வெச்சிருங்க
ம்
இருக்காரு
சேரி சேர்
இப்ப இறக்கி விட்டோனா கத்த ஆரம்பிச்சிருவாரு
ம் ம்
சேரி அப்பறோம்
அப்றோம் பிளான்ஸ் எல்லாம் வெச்சிருக்கீங்களா வீட்ல
இல்ல அந்த மாரி எதுவும் இங்க நம்ப வளர்றதே பெரும்பாட இதுல பிளான்ட்ஸ்லாம் எங்குட்டு வலக்குறது ம் உங்க வீட்ல மொட்ட மாடில வெச்சுருக்கீங்களா
ஆ ஆ இல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோம் இடோம் கெடக்கு
ம்
அங்கேதானா இனி மழ பெஞ்சாதான் நட்டு வெக்கணு என்னமாச்சும்
சேரி
போன வருஷோ பீக்கங்கா இருக்குல்ல
ம்
அது போட்டுருந்தேன் அம்மா வீட்ல இருந்து வந்து அம்மா வீட்ல இருந்து வித எடுத்துட்டு வந்திருந்தன்
ஆ
வந்து அது போட்டு கொஞ்சோம் காய்க்காச்சிசு புடுங்கணோ
ம்
அடுத்து ரெண்டு பிக்கங்கா விதைக்க வெச்சிருந்த
ம்
அது ரெண்டுந்தா இருக்கு
ம் செய்றே
கண்டிப்பா இந்த வருஷம் மழ நல்லா பேயம்போது போட்டு வுடணு
இது நா சின்ன புள்ளைல ஒரு அஞ்சாவது நாலாவது அஞ்சாவது படிக்கும் போதுனா
ம்
பிள்ளைங்க பந்து பூச்சுட்டு வருங்களா அதுபா பந்து பூனா இப்ப பாக்கவே முடியறதுக்
ம்
அப்போ அதுகள்ட வாங்கிட்டு வந்து ஒரு தடவ வீட்ல ஏ வீட்டல பெட்டாாவட்டு கொள்ளைல வச்சேன்னா அழகா வந்துச்சு தெரியுமா அந்த செடி வந்துப்போ இல்ல அந்த பூ மட்டுமே பிச்சு போட்டு வச்சே அதுல இருந்தே வந்து வந்துச்சு ஆமா பூ பிச்சு பட்டு வெச்சு வச்சுது
அப்ப எல்லா ஸ்கூல் படிச்சுட்டு ரோட்ல போம்போது பா்த்தோனா பந்துப்பூ செடியா ரோடு ரோட்ல முளைச்சு கெடக்கு நெறையா பாத்து புடுங்கிட் புடுங்கிட் போய் வீட்ல நட்டு வெக்கிறது
ம்
புட்டு வெச்சா அது அப்டி அழகா வரு அந்த ஸ்மெல்லே அவ்ளோ சூப்பராருக்கு இப்பல்லா பாக்கவே முடில அந் செடியை
அ மூஞ்சியயே பாக்குறா என்னடா அம்மா ஆமா ஆமான்னு பேசுறான்
யார்த்த பேசுறாங் பாட்டுக்கட்டு
சேரி
சேரி வேலைய பாருங்க வைக்கறே
சேரி டைம் ஆயிருச்சு அப்றோ பண்றே
ம் சேரி பாய்
பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டனா
பேட்டா ஆஹ
ஆஹ பாய்